ஹலோ கேக்குதா ஆ சொல்லு ஆ கேக்குது கேக்குது ஆமா வண்டி எடுக்கணுன்னியே எடுத்துட்டியா
ஆ எடு த்துட்டே
டிரைவ் பண்ணியா
வண்டி எடுத்துட்டே நா டிரைவ் பண்ல இவங்கதா டிரைவ் பண்ணாங்க
ம்
நா எதுவு டிரைவ் பண்ண முடியல இன்னு நா இன்னு கொஞ்சொ கத்துக்கணு கத்துட்டுதா நா டிரைவ் பண்ணணு இல்ல இனி மேல் தா போணு இனிமேல்தா போயிட்டு ஆ ஓட்டுவனே
ஃபோர் வீலரு
ஃபோர் வீலரு ஓட்டுவே
ஆ
இன்னு இது இல்ல ம் ம் லைசன்ஸ் எடுக்கணு ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ட ச்சு இல்ல
அதனால ஓட்றக்கு பயமா இருக்குது நானு ஓட்டுவே நா கரெக்டா ப்ரெக்னெட்டா இருந்தே அப்பத்தா கார் ஓட் ட்டவே கத்துக்கிட்டே அதுக்கப்புறோ வந்து ஒரு ஒரு ஒன் இயர் போயிச்சா போனங்கட் டி நல்ல டச்சுவுட்டு போச்சி கொஞ்ச பயோ
ம் நானு ஓட்டு வே நானு ஓட்டிட்டு டூ வீலர் ஓட்டுவே டூ வீலர்ஸ் சாதாரணமா ஓடிடுவே அது எனக்கு பிரச்சன இல்ல காரு வந்து கொஞ்சம் இப்ப டச் ச்சி இல்லாதனால கொஞ்சோ பயமா இருக்கு கொஞ்ச பயல்ல ரொம்பவே மா இருக்கு அதனால ஃபுல்லா கத்துட்டு
ஆமா ஆமா கொஞ்சோ அப்பிடியே நீ லோக் க்கலியோ அதாவது கிரௌண்ட் எதாது ஒரு காலி கிரௌண்ட் இருந்துச்சுன்னா ஓட்டிப்பாரு அதுக்கப்புறோ வந் து மெதுவா அப்புறோ நம்ப காலையில நேரோ யாரு இருக்க மாடாங்கில்ல அந்த டைம்ல ஓட் டிப்பாரு ஆ அப்ப ஓட்டி பாத்து ட்டு அதுக்கப்புறோ ரொட்டினா கரெக்டா இருக்கு
சரி சரி
ம் அப்புறோ ஆமா உனக்கு எதுல போற புடிக்குமா டிரவல் பண்றக்கு எதுல போற புடிக்கு
எனக்கு ட்ரெயின்தா புடிச்சிருக்கு
ட்ரைன்லதா புடிக்குமா
ம்
உம்
ட்ரெயின் தான் வந்துட்டு ட்ரெயின் தான் வந்து ஈஸியா இருக்கு ஆமா எல்லா வசதியும் இருக்கு ஸ்நாக் ஸ் இருக்கு சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்கு பாத்ரூம் இருக்கு எல்லாமே இருக்கு
இப்போ இங்க ரீசென்ட்டா எங்கயாச்சும் வெளியில ட்ரெயினக்கு போனதா
ஆஹ் போனனே நல்லா இருந்துச்சு இந்த தடவை இப்பதான் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் இங்க வந்தோம் எங்க வீட்டுக்கு
ஆஹ்
வ வரதுக்கு ச ட்ரெயின்ல தான் வந்தோம் ஆமா ஒரு ஆறு மணி நேரம் ஆச்சு வரறதுக்கு சூப்பரா இருந்தது புல்லா ஏசி ட்ரெயின் ஃபுல்லா ஏசி எல்லா கோச்சும் ஏசி
ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸில போட்டாச்சா
இல்ல ட்ரெயின் ஃபுல்லாவே ஏசி தான் அதாவது ஆஹ ட்ரெயின் ஃபுல்லாவே ஒரு எல்லாமே ஸ்லீப்பரு ஆஹ எல்லாமே ஸ்லீப்பரு எல்லாமே ஏசி புல்லா கம்பார்ட்மெண்ட் புல்லா ஏசி அப்றோம் டிக்கெட் புக் பண்ணும் போதே ஃபுட்டு டிக்கெட்டோட ஃபுட்டோட சேர்த்தி பண்ணிட்டோம்
ஆஹ்
அதனால எல்லாமே டீ ஃபுட்டு சப்பாத்தி சாம்பார் குருமா
ஆஹ்
அப்றமேட்டு காபி வந்து எப்டி குடுத்தாங்க அப்டின்னா ஹாட் வாட்ரு பால் பவுடரு
ஆஹ்
காபி பவுடர்
ஆ
அப்றோ ஷுகர் எல்லா பாக்கெட்ல குடுத்தாங்க நம்ப ஹாட் வாட்டர்ல எல்லா கலந்தோனே காஃபியா வந்துடு ச்சு
ஓ இந்த ஃபை ஸ்டார் ஹோட்டல்ல குடுப்பாங்கல அந்த மாதிரியா
ஆ அந்த மாரி
ஓகே ஓகே ஆ அதுக்குள்ளா சேந்து சார்ஜ் பண்ணுவாங்ளா
ஆமா டிக்கெட் வாங்கும் போதே நம்ப எல்லாமே ஃபுட்டுன் சேத்தி நம்ப டிக்கெட் வாங்கிருனு
ஓஹோ அவுங்களே ப்ரொவைட் பண்ணிருவாங்க
ஆ அவங்ளே பண்ணிடுவாங்க
ச்சா
ஓரளவுக்கு ரொம்ப மோசொன் சொல்ல முடியாது ஆனா நல்லாருந்துச்சு
கப்பல்ல போயிருக்கியா நீயி?
ஆஹ அதெல்லா நா போனதே இல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸே கெடயாது
அப்டியா எ நானு போனதுல்ல போட்ல வேணா போயிருக்கே கப்பல் போட்லேனா சும்மா அ நம்மந்த ராமேஸ்வரோ அந்த மாரி எடத்துக் போ வொம்ல அங்க போம்போது போயிருக்கே ஆ நம்ம ரொம்ப லாங் ட்ராவல்ல எனக்கது பெரிய போட்ல போணுன் ரொம்ப ஆச ஆனா போனதில்ல
ம் ம்
போனா எப்டி இருக்கு அப்டின்ட்டு கடல்லலா நடுல போம்போது
சூப்பரா இருக்கு ம்
நல்லாருக்கு மீன்லா பாத்துகி ட்டே போலா
ஆமா இந்த ஹில் ஸ்டேஷன்லா போம் போது ட்ரெயின்ல போனா இன்னு சூப்பரா இருக்கு ஏன்னா ஸ்லோவா தா போகு ட்ரெய்னு
எல்லா அனிமல்ஸு பாத்துக்கிட்டே போலா அனிமல்ஸ் பாக்கலா நல்லா இயற்கை காட்சிகள் நல்லா ரசிச்சுக்கிட்டே போலா அல எப்பிடியு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு இவ்ளோ என்ஜாய் பண்ணுவே நானு
சூப்பரா இருக்கு
நாங்கள் எப்பிடியு இயர்லி ஒரு ரெண்டு டைமாது போயிட்டு வந்துருவோ
ஓ சு
சூப்பர் நாளைக்கு நாங்களு மீன் எடுக்கல நீ நீ சொல்லி சொல்லியே நானு மீன் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வண்ட்டே
ஓ எடுங்க எடுங்க எடுத்து நெத்திலி மீன் எடுத்து தொக்கு வச்சி சாப்பிடுங்க
சாப்பறே ஆ தொக்கு இன்னு தொக்கு இதனால வரைக்கு செஞ்சதே இல்ல நானு இறால்ல வேணா ஆ நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா செஞ்சி சாப்பிடுவே எங்க வீட்ல வந்து அவருக்கு இறால் ரொம்ப புடிக்கு
ம்
ஒன்னு நலவு விரும்பி சாப்புடுவா எனக்கு புடிக்காது அவ்ளக்கா ஆனா ஆ எங்க வீட்டுக் காரமு ஏ பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிடுவா
ம்
வந்து மத்தி மீன் எடுத்து கொழம்பு வைக்கலா அப்பிடின்ட்டு
சரி சரி
மத்தி மீன்ல வந்து நல்ல நா ஸ்ட்ரென்த்து கூட நல்லா வந்
அமா ஒமேகா ஒமேகா அதுல்லா ஜாஸ் தீ இருக்கு
ஆமா அனால சே கொ கொழந்தைங்களுக்கு கொஞ்சம் மத்தி மீன் குடுக்கலா அப்பிடின் சொல்லிட்டு ம கத்தி மீன் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்
எங்க பாப்பா இறாலே சாப்ப விட்டதே இல்ல இப்ப அம்மா வந்து து தான் இறால் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பழகுனாங்க
உம் உம்
அது ஓரளவு இறாலும் செஞ்சதும் இல்ல சாப்பிட்டதும் இல்ல
க்ளீன் பண்ணுறதான் ரொம்ப பெரிய வேலை அது மீன் க்ளீன் பண்ணியிருக்கியா
நான் கிளீன் பண்ணலாம் மாட்டேன் கிளீன் பண்ணியே தருவாங்கள ஆப் அப்படியே வாங்கிட்டு வந்துருவோம்
எங்க வீட்டுக்கார என்ன பண்ணுவாரு வாங்கிட்டு வந்து அவரே கிளீன் பண்ணுவாரு நல்ல வந்து எனக்கு வந்து அ நான் தொடவே மாட்டேன் அவரு நல்லா கிளீன் பண்ணி பண்ணிடுவாரு இந்தந்த தலையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடுவாரு
உஹம் உம்
அது எடுத்துகிட்டு வரும் அந்த கொடுக்கலாம் பிச்சுடுவது அதை பார்க்கறதுக்கே ஆனால் அவர் க்ளீன் பண்ணும்போது பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுவருன்னு வச்சுக்கோயேன் பார்க்கும்போதே அது ஒருத்தர் வந்து கசக்கச அந்த நமக்கு மீன் கடையெல்லாம் பார்த்த கிள்ளிகிள்ளி போட்டு கிளீன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம அவர் அப்புறம் ஃபஸ்ட்டே எல்லாம் அந்த தலையில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு மொதல்ல நல்லா கழுவிருவார் வெறும்னாவே கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அதல்ல கிளீன் பண்ணங்க எதா இருந்தாலுமே சிக்கனு மட்டனு அப்புறம் பிஷ் ஏதாவது இருந்தாலும் அவரே என் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவார் எனக்கு அதனால் பிரச்சனையே இல்லை
சூப்பர்
ஆமா எதாவது ஹெல்ப் வேண்ணாலு பண்ணி குடுப்பாரு
ஓ சூப்பர்
அ சாப்பாட்ல இன்னக்கி எனக்கு காலைல முடியல நா படுத்துட்டே ஆ ஒடம்பு சரில்லைன் சொல்லிட்டு அவுருதா கொழந்தைங்களுக் இப்ப வந்து புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனது அவருதா அவரே எந்திரிச்சு நூடுல்ஸ் செஞ்சு குடுத்து பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வந்ட்டாரு பையனுக்கு தோச ஊத் தி குடுத்துட்டாரு
செம
அதனால எல்லா ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு கொஞ்சோ அண்ணே அண்ணே ஹெல்ப் பண்ணுவா ரா
அந்த மாரி ஹெல்ப் பண்றதவங்கதான வேணு நம்மளுக்கு அதான நல்லது
ஆமா இல்ல அண்ண உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேக்குறே சமையல்ல
ஆ பண்ணுவாங்க முக்காவாசி அவங்களே செய்வாங்க இன்னொன்னு வேற என்ன போடலா இது போட்டா கூட என்ன போட்டா நல்லா இருக்கு நா சப்போஸ் ஒ ஒரு சில டைம்ல வந்து மெளகாத்தூள் கம்மியா போட்ருவே இல்லையா கொத்தமல் தூள் கம்மியா போட்ருவே சப்போஸ் ஒரு சில டைம்ல சோம்பு அந்த மாரி அரைச்சு ஊத்தும் போது அது எதா ஒன்னு ஜாஸ்தி ஆயிடு அப்ப சாப்டுட்டு இது இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு அது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்டி பண்ணிட்டா சரியா இருக்கு அப்டின்னு சொல்லி அந்த மாத்தறதுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாரி ஐட்டமா அப்ப அது டேஸ்ட்டா இருக்கு
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது சொல்லு
அப்ப அது டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னே
ஆ ஆ ஆ சோம்புல்லா நெறைய சேத்திக்குவியா நீ சமையல்ல
ஆமா ஆக்சுலா நான்வெஜ்ஜுனாவே நா சோம்பு போட்டுடுவே எதா எதாது ஒரு இதுல பவுடரு பண்ணனாலு சோம்பு வறுத்து பவுடர் பண்ணிக்குவே இல்ல எண்ணெயில போடுறதுனாலு சோம்பு எண்ணெயில போட்ருவே
நல்லதுதா
நீயி
நா சோம்பு அவ்ளோக்கா சேத்துக்க மாட்டே சோ ஆ அதாவது நான்வெஜ்க்கு நா சோம்பு சேத்துக்க மாட்டே அந்த வாசோ எங்களுக்கு புடிக்காதா
ஆ
ஆ நாங்க அத சேத்துக்கவே மாட்டோ சோம்பு வந்து இந்த சாம்பார் இட் எப்பயுமே சேத்துக்க மாட்டே நானு சோம்பு வந்து இந்த நம்ப தேங்கா பால் அரைப்போம்முல
ஆமா
நம்ம சந்த வெல்லா நெரிச்சோம்னா தேங்கா பால் அரைக் கும்போது போது சோம்பு சேத் சேத்துக்குவ அதல கொஞ்ஜோ சேத்துக்குவே அப்றோ வந்து இதில சேத்துக்குவே ஆ ச இட்லி சாம்பார் வெக் வெக்கிரோம்ல ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லு
ஹலோ
ஹலோ
ஆ இட்லி சாம்பார் வெக்கிறோம்முல
ஆமா
அதுல சேத்துக்கிவே அதுல நல்லா இருக்கு டேஸ்ட்டா இருக்கு
உ அதுக்கு கண்டிப்பா போட்டா தா அந்த வாசமே வரு
அது நல்லாருக்கு அதுக்கு மத்ததுக்கு நான்வெஜ்க்கு நா எதுக்குமே போட மாட்டே
நா வந்து ரொம்ப போட மாட் தே
இல்ல இல்ல ஆனா சோம்பு போடுறது நல்லதுதா நல்ல ஜீரண சக்திஅது அதயு பண்ணு
ஆமா
உ
நா சீரகமு போடுவே மிளகு போடுவே சோம்பு போடுவே நான்வெஜ்ல
நல்லது தா அது நல்லா சீக்கிரமா டைஜஷன் ஆயிரு
ஆமா
உ சரிர் நா கூப்பிட்றே ஹலோ ஆ மிஷ கேக்குதா கேக்குது ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா